ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குதா
கேக்குது கே க்குது டி
என்ன பண்ணிட்டுருக்க
நா சும்மாதா படுத்துருக்கே
சவுண்டு ஃபுல்லா கேட்க மாட்டிக்குது
எனக்கும் கொஞ்சொ டைட்டாதா கேக்குது
எனக்கு லைட்டாதா கேக்குது ஏன்னு தெர்ல சாப்டியா நீ
ஓ
என்ன சாப்ட்ட
சோறு
ஓ ஜாலிதா நா இன்னு சாப்டவே இல்ல
ஏ
தூங்குன காலையில எந்ச்சு ஆதார் ரினியூ பண்ண போன போயிட்டு வந்துட்டு அப்டியே அப்டியே போயி ஜூஸ் குடிக்க போயிட்ட ஜூஸ் குடிச்சுட்டு ஆதார் ரினியூ பண்ண போனா அ இங்க இங் பக்கத்துல போன அப்போ கொஞ்சம் அந்த அப்ப போ சொன்னாங்க அங்க போயிட்டு அதுக்கப்பறோ வரும்போது அப்டியே ஜூஸ் குடிச்சுட்டு அதுக்கப்பறோந்தா எங்க அம்மா வரும்போது என்னல்லமோ வாங்கிட்டு வந்தாங்க அது கடி இருந்துச்சா அது சாப்ட்டே
லிப்ஸ்டிக் கடிச்சுக்க நீ
இல்ல கடி இருந்துச்சி அது சாப்பிட்டே அதனால பசி இல்ல சாப்ட்டுட்டு அப்புறோ எங்க அண்ண கூட சண்ட செரியான சண்ட எதுக்குன்னா ஒரு சீரம் மூஞ்சில போட்டு சீரம் அத ஒன்னு இரிஞ்ச்சா எங்க அம்மா அது வந்து அது வந்து எனக்கா அவனுக்கானு சொல்லிட்டு சண்ட எங்க அண்ண என்னடனா அவெ எனக்குதா வேணு எனக்குதா வேணுனு அவெ சொல்லிட்டு இருக்கா நா அத எடுத்து ஒழிச்சு வச்சுட்ட அவெ எ ஃபோன புடுங்கிட்டா அப்பறொ எங்க அம்மா போட்டு அவெ என் என்னலாமோ சொல்லி வாங்கி யாருக்கு இல்லன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எடுத் ட்டு போயிடுச்சு
படத்துக்கு போலயா
படத்துக்கா படத்துக்கு வந்து நேத்து எங்கம போயிட்டு வந்ட்டாங்க
நல்லாருஞ்ச்சாமா படோ
ஓ சூப்பரா இருந்துச்சாமா ஆமா சொன்னாங்க ஆமா நேத் நஜ்மா நெஜமா சூப்பரா இருந்துச்சாம்மா படொ அந்த படொ வந்து பார்ட் த்ரீயே சூப்பரா இருந்துச்சாம்மா எங்க அண்ண வந்து தேடு வ ஒன்னு டூ ல வந்து ஒன்னு மட்டுதா பாத்திருக்கா டூ பாக்கல அப்போ டூ பாக்கல அவனுக்கு வந்து புரியுமா புரியுமா தெ யோசிச்சுட்டே இருந்தானாம்ம அப்பறொ பாத்தா அந்த த்ரி ல்லயே அ ஒன்னு டூ எல்லாமே கதையெல்லா அவ் அவங் சொ அவங்களே சொ சொல்றாங்களாமா அதனால சூப்பரா இருந்ச்சுன்னு வந்து நல்ல சொல்ட்டு இருந்தாங்க நல்லா இன்டர்வல்ல மோமோஸ்ல்லா வாங்கி சாப்ட்டுருக்காங்க
ஆ எந்த தேட்டரு ஐயோ நான் போனு போனு உண்மியா போற
யாரு கூட
ஆம்ப்டி கூட
என்ன படொ
இதுக்குதா
ஓ அதே படமா ஏ படத்துக்குல்லா போவியா நீ
கேர்ள் போ கேர்ள் எல்லா படத்துக்கும் போவ
அதுக்குலா விடுவாங்களா எப்போ
இன்னிக்கு இன்னிக்கு இந்த நாயித்துக் கெழமன்னைக்கு தெரியல என்னனு
எப்போ நெயிட்டா
நைட்டுதா போ
ஆ
நைட்டுதா
வா தம்பி
இது வரிந்தா
எல்லாருமே போறீங்ளா நாலு பேர் மட்டுமா
தெரியிலடி கன்ஃபார்மா தெரியில
யாரு சொன்னா உங்காத்தாவா
ஐயய்ய நா ஒட்டுக் கேட்டுட்ருந்தே
உங்க அம்மா கூட சண்ட சொன்ன
ஆமா செரியான சண்ட இன்னக்கி
எதுக்கு
சும்மா தேவயில்லாமாதா கத்தியிட்ருந்த அதுக்கு கத்தியிட்ருந்தனா அதுக்கு
ஒனக்கு வேற வேலையே இல்ல சும்மா சண்ட போட்டுட்ருப்ப இப்ப எங்க ஆமா
ஆ ரூம்ல
வா அத்தா
அத்தால்லா வேலைக் போயிட்சி
அவெ தம்பி
வீட்ல
எங்கயும் போலையா வெளிய
எங்கடி போறது வெளிய
அதுக்கு எங்கியும் போலையா நீ
வாக்கிங்தா போணு
வாக்கிங்கா எதுக்கு குண்டா இருக்கியா
வாக்கிங்டி அந்த வாக்கிங்
போ ஒரு தடவ போயிட்டு வந்ததுக்கே நல்லா கெடச்சுது
எதுக்கு
ஒரு தடவ போயிட்டு வன்ட்டு லேட்டா வன்ட்டு
அல்லா
ஒ ஒரு நிம்ஷொ இரு ஒரே ஒர் நிமிஷொ சூ ல நெட்வொர்க் டவர் மாறுல்ல அதுனால எனக்கு போயிருச்சி அந்த ஆப்பே ஓப்பன் ஆ
ஒண்ணு காட்ட மாட்டகிதிடி ஒண்ணுங் காட்ட மாட்டிகிதி இப்டிதா காட்டுது ஒண்ணுமே காட்டல கட் பண்ணவே தெரியிதே நீ ஒண்ணுமே காட்ட மாட்டிகிதுடி கட் பண்றதுக்கே